வணக்கம் தோழி சும்மாதா இருக்க தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானும் இப்பதா தோழி சாப்ட்டு உக்காந்துட்டுருக்கே தோச தா தோழி சாப்ட்டே நீங்க
நா சப்பாத்தி குருமா சாப்ட்டே தோழி
செரிங்க தோழி
தோழி வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது தோழி என்ன பண்ணலா நீங்க சொல்லுங்களோ கொஞ்சோ
சீரியஸ் பாருங்க தோழி சீரியஸ் பாக்லா படம் பாக்லா ம் நீங்க அதெல்லா பாத்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது
தோழி நா இதுக்கு முன்னாடி படல்லா பாத்துருக்கே தோழி எனக்கு தமிழ் பட எல்லாமே பிடிக்கு அ தமிழ் தமிழ் படங்கள்ல்லா நா விரும்பி பாப்பே ஆனா நா சீரியஸ்சும் பாக்குறப்போ எனக்கு எது பாக்குறதுன்னு தெரில தோழி உங்களால சொல்ல முடியுமா எந்த சீரியஸ் நல்லா இருக்குனு
கண்டிப்பா சொல்றே தோழி நீங்க வந்து தமிழ் பாத்திங்கனா எல்லா லாங்குவேஜ்லயு பாருங்க தோழி இப்போல்லா வந்து கொரியனுமே வந்து தமிழ்லே டப் பண்ணி விட்றா அதனால நீங்க கொரியன்ல கொரியன் சீரியஸ்ஸு பாக்லா இல்லனா வந்து அ இன் இன் ஹாலிவுட் மூவிஸும் பாக்லா சீரிஸூ பாக் லா அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப புடிக்குதோ அத நீங்க பாக்லா
சேரி தோழி நீங்க சொல்றீங்ளே இப்ப கொரியன் மூவி ஹாலிவுட் மூவில்லா தமிழ்ல இருக்குன்ட்டு அது பத்தி எனக்கு தெரியாது தோழி நீங்க வந்து எங்க பாக்கணு எப்டி அத டவுன்லோட் பண்ணு எப்டி எ எ எறக்கணு அதெல்லா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்ச உதவியா இருக்கு தோழி
தோழி அது ஒண்ணுமே இல்ல ஈஸிதா நீ நீங்க வந்து இப்போ நீங்க புதுசுன்றதுனால எம் எக்ஸ் ப்ளேயர்னு ஒரு ஆப் இருக்கு உங்கள்க்கு தெரியுல
ஆ தோழி அது எம் எக்ஸ் ப்ளேயர்ன்றது ஒரு ஆப்பு அது எங்க போய் ஏறக்கணு தோழி நானு
அது ப்ளே ஸ்டோர்ல போய் எறக்கிக்கோங்க ப்ளே ஸ்டோர்ல எம் எக்ஸ் ப்ளேயர்னு டைப் பண்ணீங்கன்னா வரு அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கா அது எந்த லாக்கின்மே கா கேக்காது உள்ள போயிட்லா
ஓகே தோழி
அப்டி போயிட்டு நெட் நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு நெட் ஆன்லைன்லே அப்டின்னு சொல்லி அதுல காட்டு அதுல வந்து இ வந்து கொரியன் டிராமா தமிழ்னு டைப் பண்ணீங்கன்னா அதுவே நெறைய கொரியன் ட்ராமாஸ் தரு உங்களுக்கு எது புடிக்குதோ உங்களுக்கு எது பாக்கனுனு உங்களுக்கு உணர்ச்சிய தூண்டிட்ருக்கோ அத நீங்க பாருங்க
ஆ சரிங்க தோழி எனக்கு அது பாக்கணும்னு ஆசையாதா இருக்கு எப்டி தோழி எல்லா ஒரு ஜா எல்லா இதுலயு வருமா த்ரில்லர் அ பயமு அ பேயி பேய் சீரியஸ் அந்த மாரி எல்லாமே வருமா இல்ல
எல்லாமே வரு தோழி நீ உங்க உங்களுக்கு வந்து பை அ சண்டைக்கு சண்ட சீரியஸ் வேணுமா அதுவு இருக்கு இல்ல வந்து உங்களுக்கு பேய் ஹ ஹாரரா பேய்பட மாரி பாக்கோனா அதுவு இருக்கு இல்ல எனக்கு வந் து காதல் பத்தி பேசுனோனா அதுவு இருக்கு இல்ல எனக்கு வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வேணுனா அதுவு இருக்கு எல்லாமே இருக்கு தோழி
செரி தோழி நா இப்ப அதுக்கு வந்து எங்கிட்ட மொபைல் நெட் இல்லன்னா நா என்ன பண் தோழி அத டவுன்லோடும் பண்ண முடியதா தோழி அந்த ஆப்பா
தோழி உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்ளோ ஜு பி னு ஒங்களுக்கு தெரியுந்தான அப்ப வந்து நீங்க வந்து அத டவுன்லோட் குடுக்கும் போது அதுவே காட்டு இந்த ஒரு டவுன்லோட் வந்து உள்ள எரர் அப்டின்னு சொல்லி காட்டு அதுக்கேத்த மாரி ஒங்களுக்கு எவ்ளோ நெட் இருக்கோ அத டவுன்லோட் பண்ணிவச்சு நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு பாக்கலாந்தோழி
செரிங்க தோழி இப்போ எம் எஸ் பிளேயர்னு ஒன் ஆப் இருக்கு இப்ப என்னோட எம் எக்ஸ் பிளேயர் எழக்க முடியல அது மாரி இல்ல முடியலனா வேற எப்டி தொழினான இந்த கொரியன் சீரீஸ் எல்லா பாக்க முடியு
தோழி அதுக்கு நெறய ஆப் இருக்கு தோழி பிச்சின்னு ஒரு ஆப் அ க கேப் கேப்லோலான ஒரு ஆப் இருக்கு எம் எக்ஸ் பிளேயர்னு ஒரு ஆப் இருக்கு அதுக்கப்புறோ அப்றமா வந்து அ அந்த மாரி நெறய ஆப் இருக்கு வீவா நெறயா இருக்கு அ நெட்ல வேணா பாக்கலா ஆனா எம் எக்ஸ் பிளேயர் வந்து தமிழ்ல இப்ப நம்மளுக்கு அவுங்க லாங்குவேஜ் புரியாது இல்லையா அதனால அவுங்க தமிழ்யே நம்ம லாங்குவேஜ்
ஆனா தோழி நா வந்து தமிழ் இல்லாம நா கொரியன்லயே பாக்கனு விரும்புறே ஆனா ச டல்ஸ் வச்சு நா பாக்கனு விரும்புறே அதுக்கு ஆப்ஷன் இருக்கா தோழி அந்த மாதிரி
ஆ இரு இருக்கு ஆ இருக்கு தோழி அதுல வந்து நெறய லாங்குவேஜ்ல வச்சிருப்பாங்க தமிழ் கொரியன் அதனால வந்து நீங்க வந்து சப்ஜெக்டக்கு போய்ட்டு ஆடியோ சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்பு வேணுமோ அத பாத்து சப்டைட்டில்ஸ் வேணும்னா ஆ குடுத்து நீங்க பாக்கலா தோழி
சேரி தோழி நீங்க பாத்ததுலே ரொம்ப சிறந்த சீரீஸ் எனக்கு கொஞ்சோ சொன்னீங்கனா நானு அத பஸ்ட்டு டைம் பாக்குறதுனால எனக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு தோழி பாக்குறதுக்கு ஒங்களுக்கு ரொம்ப
தோழி ஒங்களுக்கு வந்து த்ரில்லரா வேணுமா இல்ல வந்து பேய்ப்படோனு வேணுமா இல்ல வந்து
காதல் காதல் சீரிஸ் சொல்லணு திரு தோழி
காதல் சீரிஸ்லா வந்து நெறய இருக்கு தோழி நீங்க வந்
நீங்க பாத்ததுலயே சிறந்தது ஏதாச்சு சொல்லுங்க தோழி
சிறந்ததுல வந்து ஜாப்லு சொல்ட்டு ஒரு சீரிஸ் தோழி கொரியன் சீரிஸ் அத பாருங்க அது சூப்பரா இருக்கு தோழி
செரிங்க தோழி இப்ப இப்ப வந்து கொரியன் மட்டுந்தா பாக்க முடியுமா சைனீஸூ தாய்வானு இதெல்லா பாக்க முடியாதா தோழி
எம் எக்ஸ் ப்ளேயர்ல வந்து எல்லாமே வருந்தோழி ஆனா தாய்வான் வராது சைனீஸ் வரு ஆ கொரியன் வரு தாய்வான் வராது தாய்வானுக்கு தனியா ஒரு ஆப் இருக்கு தோழி அதுல போய் பாக்கலா இல்லன்னா கூக்குள்ளேயே வந்து ஆப் கிஷ் அப்டின் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு தோழி அந்த லின்க்குள்ள போயிட்டுக்கலா
செரிங்க தோழி இப்போ கொரியன் சீரிஸ்னாதா ரொம்ப ட்ரெண்ட்ல போகுது அதனால தா தகு தோழி நா உ கேட்டே இப்ப நீங்க அ சீரீஸ் இல்லாம திரைப்படங்கள் எல்லா பாப்பீங்ளா தோழி திரைப்படங்கள் வந்து நீங்க தமிழ்ல பா ப்பீங்ளா இல்லே இதே மாரி எல்லா மொழிகள்ளயு பாப்பிங்ளா தோழி
நா எல்லா மொழிலேயு பாப்பே தோழி
ஓ நா வந்து தமிழ்ல தா தோழி பாப்பே தமிழ்ல பாத்து பாத்து எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாரி இருக்கு தோழி ஒரே மாதிரி பாக்குறதுனால கொஞ்சோ மாத்தி பாக்கலானு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்ல பாக்காம நானு கொரியன் மூவி சைனீஸ் மூவில்லா பாக்கலாம்ல நீங்க சொன்னீங்க இப்ப எம் எக்ஸ் சேரின் சொல்ட்டு அதே ஆப்ல வந்து இந்த மாரி படங்களு வருமா சீரிஸ் இல்லாம படங்களா வருமா தோழி
வரு தோழி நீங்க வந்து சீரியஸும் பாக்கலா படமும் பாக்கலா ஆ ஆனா நீங்க எடுத்துருக்க முடிவு நல்லத்தா நம்ம ஒரே ஒரு மொழியை மட்டு பா ஆக எல்லா மொழிகளு பாத்தா அது நம்மளுக்கு தா இன்னு கொஞ்சோ உதவியாருக்கு தோழி
அப்டிங்களா தோழி ஆ செரிங்க தோழி நீங்க பாத்ததுல்லயே ஒரு நல்ல திரைப்படம் சொல்லுங்க தோழி எனக்கு நா வந்து கொரியன்ல பாக்கலான்னு இருக்கே இந்த த்ரில்லர் மாரி இருந்தாலு எனக்கு செரிதா தோழி இப்ப வந்து இந்த இன்ஸ்டாக் கிராம் யூடியூப்லெல்லா டீச்சியு லெசன் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து நல்லா பேமஸா பொது தோழி அப்படிருக் அது இல்ன்னா இது அத் பேர்ன்னாது ம் ம் இ விஷேஸ் குடுத்தில்லன்னு ஒரு திரைப்படம் நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு தோழி அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க அத பாத்துட்டீங்கலா தோழி
ஆ பாத்துட்டே தோழி விஷேஷ் குடித்தில அப்படிங்கறது வந்து ஒரு பேய்படமான ஒரு ஒரு படம் தோழி அது அது வந்து நீங்க பாருங்க அது ரொம்பவே நல்லாருக்கு அதே மாதிரி டீத் ச்சுவல் லசன் அப் அது வந்து ஒரு ஒரு ஒரு கொல செய்தியே சீரீயு சொன்னமாரி தோழி அது சீரியஸா இல்லாம படமா விட்ருக்கா அதையு பாருங்க அதுவு ரெண்டுமே சூப்பராருருக்கு தோழி
செரிங்க தோழி இப்ப இந்த கொரியன் சீரீஸ் அதுக்கப்புறமா சைனீஸ் சீரீஸ் இதெல்லாம வந்து வெறு மொபைல் ஆன்லைன் ஓ டி பில மட்டு தா பாக்க முடியமா இல்ல திரையரங்கங்களையு போடுவாங்களா தோழி நா நேர்ல போய் பாக் நா ஆசப்பட்டே திரையரங்கங்களையு உண்டா இல்ல இந்த மாரி ஃபோன் செல்பேசி அலை பேசி இதுல மட்டும் தா பாக்க முடியுமா தோழி
தோழி இப்பா நம்ம சீரிஸுங்கும் போது அது எபிசோடு எபிசோடா வருன்றதுனால அது மோஸ்ட்டா
ஓ ஓகே தோழி சீரிஸ் கேகல நானு திரைப்படங்கள் கேக்கற
ஆ திரைப்படங்கள்லா வந்து ஒரு சில திரைப்படங்கள் வந்து திரையரங்குங்கள்ல வந்து அத வந்து விட்றான் தோழி ஆனா வந்து இப்ப வந்து அப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படோ விட்டுருக்கா அது உங்களுக்கு தெரியுமா தோழி
ஆ தோழி நானு பாத்த ரொம்ப அது ரொம்ப த்ரில்லாருக்குத் திகிளாருக்குன் சொல்லின் இருக்கங்க நானு அது பாக்கலான் பாக்கலான் தேட்றே எங்கேயுமே கெடைக்கல தோழி உங்களுக்கு தெரியுமா எங்க கடைக்கன்னு அது
போயி அது டெலக்ராம்ல கெடைக்கிது வெச்சு இப்போ டெலக்ராம் வந்து யூஸ் இது விடாதுனால அது எங்கயுமே அது கெடைக்கல ஆனா அது சிரைய அரங்குங்கள்ல ரிலீஸ் பண்ணிருக்கா உங்களுக்கு வேணுன்னா நீங்க போய்
ஆனா இந்த ஆ இந்த அப்சஷன் படோ வந்து திரையரங்கங்களையு உண்டு இல்லையா அது சில மாரி குறிப்பிட்ட படங்கள் தா திரையரங்கங்கள்ல கிடைக்குமோ சொல்லுங்க தோழி ஹலோ தோழி தொடர்பு ஹலோ ஹலோ கேக்குதாங்க கேக்குதா தோழி தொடர்புல இருக்கீங்களா
தொடர்புலதா இருக்கே சொல்லுங்க
ஆ நா என்ன கேட்டே அந்த அப்சர்ஷன் திரைப்படம் இந்த மாரி குறிப்பிட்ட திரைப்படம்தா திரையரங்கள்ல விடுவாங்கலா இல்ல அ எல்லா திரைய திரைப்படங்களு விடுவாங்களா தோழி
இல்ல தோழி குறிப்பிட்ட திரைப்படங்கள் மட்டும்தா திரையரங்கள்ல விடுவாங்க
நம்ம பாத்துன்னேருக் கோ எந்த திரையரங்கள்ல எந்த படோ விடுறாங்க இந்த படோல்லா திரையரங்கள்ல விட்டா நாம் போய் திரையரங்கள்ல பாத் அப்டி இல்லன்னா வந்து நம்ப செல் பேசி அலை பேசி அதுல அது மூலயமா தா பாக்க முடியாதா தோழி
ஆமா தோழி இப்போ நீங்க வந்து இந்த அவத்தார் அதெல்லா பாத்தீங்களா தோழி அந்த மாதிரி குறிப்பிட்ட பா
ங்களே விட்டாங்க தோழி ஏன்னா அதெல்லா வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி அந்தனால திரையரங்குல விட்டாங்க ஆ இப்போ ஆனா
அதே மாதிரிதா தோழி ஓர் சில ஓரு சில குறிப்பிட்ட படங்கள் மட்டுந்தா வந்து திரையரங்குகள்ல விடுவாங்க கொரியன் நா மோஸ்ட்டாவே அது அ அது வந்து ஃபுல்லாவே வந்து சீரீஸாாதா இருக்கோ சீரிஸ் வந்து நம்பளால அவ்வளோ நேரத்துக்கு திரையரங்குகள்ல விட முடியாததுனால குறிப்பிட்ட படங்களுக்குதா வந்து திரையரங்குகள்ல வந்து ரிலீஸ் பண்ணுவா தோழி
செரிங்க தோழி நா வந்து நீங்க சொன்னதுனால நா வந்து பாக்க போறே தோழி எம் எச் பியர் போய் எறக்கிட்டு நா வந்து பாக்க போற அதுக்கு காசு கட்டறன எதுனா இருக்குமா தோழி இந்த நெட்ஃபிளிக்ஸு பிரைமு இதுலலா வந்து காசு வந்து உபயோகிச்சாதா வந்து உங்களால ஆ அது கண்காணிக்க முடியு பாக்க முடியு அப்டீல்லா சொல்றாங்க இப்ப இந்த எம் எக்ஸ் பிளேயர் இந்த டெலகிராம்லலா நம்ப காசு செலுத்துனாதா பாக்க முடியுமா தோழி
அப்புடிலா இல்ல தோழி அதனாலதா உங்குளுக்கு இந்த ஆப் ப நா சொன்னே எம் எஸ் பிளேர் அப்டீங்கறது எந்த ஒரு காசும் செலுத்த தேவயில்ல ஆ இலவசமாவே நீங்க வந்து பாத்துக்கலா தோழி
இலவசமா பாக்குறப்போ உங்குளுக்கு ஓகே ஓகே தோழி புரியுது புரிகிறது எனக்கு நீங்க நம்ப இலவசமா பாக்கணோனா இந்த மாரி ஆப்லா நீங்க வந்து சொல்லி ங்க இலவசமா பாக்குறதுக்கு
ஆ உங்குளுக்கு வந்து உங்குளுக்கு வந்து பாக்கணோன்றதையு நீங்க பாக்கலா அதே இதுல உங்குளுக்கு காசும் கட்ட தேவல்ல
ஆ நமக்கு ஃப்ரீயாவோ சில ஆப்லா இருக்குல்ல தோழி ரெண்ட்ருபா கட்டி பாருங்க அப்புறோ சொல்லிட்டு ரெண்ட்ருபாக் கட்ன ஒன்னவே ஃபை ஃபை ஃபோர் காசு புட்ச்சுறாங்க தோழி அந்த மாதிரிலா எந்த நிகழ்வுகளு இதுல நடக்காதுல்ல தோழி காசு நம்ம செலுத்த வேணால நம்ம முழுக்க முழுக்க இலவச
வந்து முழுக்க முழுக்க ஒரு சேஃப்டியான ஒரு இருக்க ஒரு ஆப் தா தோழி அதனால தா நா உங்குளுக்கு இத ரெக்கமெண்ட் பன்ற தோழி
இந்த எம் எக்ஸ் பிளேயருல வந்து இந்த மாரி தா வருமோ தமிழ் கொரியன் சீரிஸ் மட்டு இல்லா திரைப் படங்களு வரோ இல்ல தோழி
தமிழ் திரைப்படங்களு வரோ தோழி தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து எல்லா வித மான மொழிகள்லயு வந்து இதுல வந்து விடுவா தோழி உங்குளுக்கு தமிழ் திரைப்படங்கள் ன்னா தமிழ் திரைப்படங்கள் பாக்கலா இல்ல தெலுகு திரைப்படங்கள் வேணா தெலுகுவோ தமிழ்ல விட்டு றுப்பா தெலுகுலுயு இருக்கோ மலையாள திரைப்படங்கள் கொரியன் சைனீஸ் தாய்வான் எல்லாமே இருக்கோ தோழி
செரிங்க செரிங்க தோழி
செரி தோழி நமக்கு குடுத்த நேரம் முடிவடைந்து விட்டது திரும்ப இன்னொரு காலில் சந்திப்போம் தோழி
நிச்சயமாக சந்திப்போம் தோழி
சேரிங்க தோழி நன்றி தோழி
நன்றிங்க தோழி